ப
வணக்கம் ப்ரோ என்ன ப்ரோ மோனிஷானு போட்ருக்கு ஆம்பள வாய்ஸ் இருக் கு
நா வந்து அமுலு தொண்ட
அவரு ஆம்பள தொண்டன் பொம்பள மாரி பேசுறியே ப்ரோ
டேய்‌ அப்போ நீ ஷஷஷஷ
ப்ரோ அப்டி எல்லா இல்ல ப்ரோ அப்டி எல்லா இல்ல ப்ரோ டே பச என்னைய பொண்ணுங்க பூட்டி பொண்ணுங்க பேரு போட்டு பசங்கக்கிட்ட பேசுற பாத்தியா எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கே ஒரு மாரி ஆகுது எதுக்கு நீங்க இந்த மாரி பண்றீங்க
ஆ ப்ரோ
அப்புறம் ப்ரோ ஆ சாப்ட்ட ப்ரோ நீங்க ப்ரோ
ப்ரோ எங்க தாத் தா வந்து இல்ல ப்ரோ ஆ நா சாப்புல்ல ப்ரோ எங்க தாத்தா வந்து இந்த மாரி வந்து ஐ டி கம்பெனி ஒன் நடத்தின்னு இருக்காரு உம் இந்த மாரி வந்து பி எஸ் சி ஸ்டூடெண்ட்ஸ் எங்க தாத்தா வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்
ஓ அவரா ப்ரோ அவர் பயங்கரமான ஆளா
ஆ ப்ரோ ஆ அவரு எங்க தாத்தா ஓட முப்பாட்ட ஆ யா ப்ரோ இந்த மாரி ஆ ப்ரோ ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ ஆ ஐ டி கம்பெனி நடத்தின்னு இருக்காரு யோகோ கம்பெனி இங்க சென்னை இந்த மாரி கோயம்புத் தூர் பேங்களூர் இந்த மாரி நெறைய மெட்ரோ சிட்டிஸ்ல நாங்க நம்ம ஐ டி இருக்கு சோ இந்த மாரி பி சி ஏ பி எஸ் சி இந்தமாரி இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ நம்ம ரொம்ப தேடினு இருக்கோ
அது ப்ரோ நா பி எஸ் சி தா ப்ரோ
ஆ ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ நோ ப்ராப்ள வந்துருங்க ப்ரோ வேலி ஆமா ப்ரோ பி எஸ் சி நர்சிங் பி எஸ் சி அனஷ்டேஷியா அனஷ் அட ப்ரோ போங்க ப்ரோ நீங்க வேற ஏ ப்ரோ சரி வாங்க ஏதோ நம்ம பைய ஐ டி ஃப்ரெண்ட் ஆயிட்டிங்க ஸோ வாங்க ப்ரோ உங்கள சேத்து விட்டுற ப்ரோ டேரக்டர் ஐன்ஸ்டீன் வேற ட்டாது ப்ரோ என்ன ப்ரோ இது அவர் மூளைகிட்ட பேச நா பேசற ப்ரோ அவர் மூளைகிட்ட நா பேசி உங்கள சேத் துவிட்ற ப்ரோ ஆனா சேலரி வந்து கொஞ்ச கம்மிதா ப்ரோ
ப்ரோ எவ்ளோ ப்ரோ
ஆ ஒனக்கு எவ்வளோ இருந்தா ஓகே ப்ரோ
எனக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கே வந்தா ஓகே ப்ரோ
பர் ப்ரோ எங்க தாத்தாக்கிட்ட வந்து அஞ்சாயிரூபா தருவாரு ப்ரோ மாசத்துக்கு
ப்ரோ என்ன ப்ரோ டெய்லி அஞ்சாயிரூபானா பரவாயில்ல மாசத்துக்கு அஞ்சாயிரூபா ப்ரோ
ப்ரோ ப்ரோ கொஞ்சோ பிரேக் ஆவுது ப்ரோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆவுது ப்ரோ கேக்குது ப்ரோ
ஆ ப்ரோ என்ன ப்ரோ எனக்கு சாப்பாட்டுக்கே அஞ்சாயிரூபா ஆவும் ப்ரோ மாசத்துக்கு இப்ப தங்குறதுக்கு துங்குறதுக்கு
ப்ரோ இரு ப்ரோ இரு ப்ரோ அதுக்குதா எங்க தாத்தா வந்து லக்ஜுரியஸ் யாரா து வந்தா ஹவுஸ் வந்து இங்க மூண் இருக்குல்ல நம்ம நிலா
ஆமா ப்ரோ நிலா
ஆ நம்ம நிலால வந்து மூணாவது மூத்ர சந்து இருக்குல்ல ப்ரோ
மூணாவது மூத் ஆமா ப்ரோ
ஆஹ் அங்கதா ப்ரோ வந்து எங்க தாத்தா வந்து நம்ம லொகேஷன் அங்கதான் ஒரு அது ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி வச்சிறாங்க எவாய்தா ஆஹ்ன் ப்ரோ
ஒரு டவுட் ப்ரோ இப்போ பப்ளிக்கா
பப்ளிக் இல்ல
ப்ரோ நிலா எல்லாருக்குமே தானே ப்ரோ தெரியு பிரைவேட்டா இருந்தா தானே அது பிரைவேட்டு
ப்ரோ நீலாக் பக்கத்துலே ஜூப்ட்டு ப்ரோ
ஓ ஓ நீங்க ஜூபிட்டர்ல சொல்றீங்களா நிலாலல சொல்றீங்களா
ப்ரோ ஜூபிட்டர் பகுதில சேட்டர்னஸ் உண்டு ப்ரோ
ப்ரோ சாட்டன் பக்கத்துல நிப்டன் ப்ரோ
ப்ரோ வீணஸ் ப்ரோ
வீனஸ் சாட்டன் யூரேனஸ்
ஆ சூப்பர் ப்ரோ இன்ரியூல பாஸ் ஆய்ட்டீங்க நீங்க கரெக்ட் டா சொல்லிட்டிங்களா பாத்தே எப்டி ப்ரோ இதுதா ப்ரோ நம்ம டேலண்ட் ஆஹ்ன் நன்றி நன் றி ப்ரோ நன்றி ப்ரோ பாராட்டுங்க ப்ரோ எனக்கு பிடிக்கு ஆமா ப்ரோ
ப்ரோ எப்டி ப்ரோ ஒரு பத்தே நிமிஷத்துல இன்ட்ரியூ வச் சி முடிச்சிட்டேங்ளே எப்டி ப்ரோ
பத்து நிமிஷோ கூட இல்ல ப்ரோ ரெண்டு நிமிஷோ ப்ரோ நமக் எல்லாமே அப்படியேதா ப்ரோ அப்புறோ கால என்ன சாப்டியு மார்னிங் என்ன சாப்டுவே மார்னிங் வீட்ல என்ன சாப்டுவீங்க
ப்ரோ காலைல எந்திரிச்ச உடனே பல்லு கடு பல்லு வெளக்காம காஃபி குடிப்பே ப்ரோ அது ஏன்னா அப்பதா ப்ரோ நமக்கு அதான் ப்ரோ கால்ல எந்திரிச்ச ஒன்னே பல்லு மார்னிங் வந்து சாப்ட்றது வந்து பூரி ப்ரோ பூரி ரெண்டு செட்டு பூரி ப்ரோ
அதாது யாராது ஒரு தப்பு பண்ணிட் அதாவது யாராது ஒரு தப்பு பண்ணிடுவாங்க ப்ரோ அவுங்க சாரி கேப்பாங்க நான் சாரி கேட்டா என்ன முடிஞ்சிருமான் சொல்லிட்டு கேப்பே அப்போ ரெண்டு செட்டு பூரி சொல்லவான் கேட்பாங்க நான் சொல்லுன்னுவே அதனால வந்து காலையில யாருனா தப்பு பண்ணுவாங்களான் எதிர் பாப்போ ப்ரோ அப்டி யாருமே தப்பு பண்லன்னா வீட்ல வீட்ல பொங்கல் செய்வாங்க ப்ரோ
அப்றோ அப்றோ அப்றோ காலையில என்ன ப்ரோ சாப்டுவீங்க
ப்ரோ அதான் ப்ரோ ரெண்டு செட்டு பூரி சாப்டுவேன் ப்ரோ
ஆஹ்ன் சரி அப்போ மார்னிங் ப்ரோ
ப்ரோ மார்னிங் வந்து டூ செட்ஸ் பூரி
ஆஹ் சூப்பரு அப்ப காலில
காலைல ரெண்டு செட்டு பூரி ப்ரோ
அப்றோ ஆஃப்டர்நூன் ப்ரோ
ப்ரோ அதே மாரி ஈவினிங் சொல்றது கேளுங்க ஈவினிங் வந் து அப்டியே வெளியே ரோட்டுக்கு போவ ப்ரோ ரோட்டுக்கு போவு போது இது முன்னாடி ஐஸ்கிரீம் வரே பாம்பாம் பாம்பாம் அச்சுன்னு இருப்பான் நமக்கு வந்து என்னன்னா வந்து வயிற்றுக்கு ஏதாவுது போற மாரி பாத்தாலே வந்து வயிறு கபகபனு பசிக்கு
அவேன் வேறே ஆமா அவே வேறே ஐஸ் க்கிரீம் வச்சுனு பாம்பாம்பாம் பாம்னு அடிப்பா வயிறு பசிக்குன் சொல்லுமா சொல்லாதா
ஆமா சொல்லாது ப்ரோ
கண்டிப்பா சொல்லாது ப்ரோ அதனால தான் அவர்கிட்ட போய்ட்டு அவர்கிட்ட போய்ட் டு ரெண்டே ரெண்டு ஐஸு அதாது ஒரு கைல ஒன்னு இன்னொரு கைல ஒன்னு சொல்ட் டு வாய்ல நல்லா
ஆஹ்ன் ஆஹ்ன் பியூட்டிபுல் ப்ரோ அப்றோ வந்து என்ன என்ன ப்ரோ யாராவுது உங் க ப்ரெண்டஸுங்க இந்த மாரி வெட்டியா விஐபியா இருந்தாங்கனா சேர்த்து விட்டுருங்க ப்ரோ
கேக்காது ப்ரோ
ப்ரோ அது வந்து பேக்ரௌண்ட்ல ஒரு கால் வந்துனு இருக்கு சோ அதா ப்ரோ ப்ரேக் ஆவுது
ஓகே ஓகே ஒன்னு ப்ராப்ளம் இல்ல ப்ரோ நீங்க உங்க தாத்தா ஆல்பட் இன்ஸ்டின் பேசினு இருப்பாரு
ப்ரோ நாம எங்க ப்ரோ ரொம்ப பிஸியா இருக்குறோ ப்ரோ எப்போவும் ஃப்ரீயே இல்ல ப்ரோ எனக்கு கடுப்பாவுது ப்ரோ லைஃபே ஆமா ப்ரோ
இதுல வந்து ஏதோ
ப்ரோ நா வந்து நா வந்து பேசிக்கலி வந்து இது ப்ரோ ட்ரேடர் ப்ரோ நா ஓகேவா இந்த மாரி ஏதோ தாத்தாவோட அந்த வழக்கோ விடாம இருக்கணுமே அதனால தா பாத் துகுறோ ஆமா பாத்துக்கணு தா ஆமா ப்ரோ நா வந்து சும்மாவே எப்டி சொல்னுன்னா ஒன் வீக்குக்கே ஒரு அம்பது கோடி சம்பாதிப்ப ப்ரோ நார்மலா இப்பதா எங்க தாத்தாது பாத் கத்துக்கணுமே அந்த காரணத்துக்கு வந்த ப்ரோ அது வந்து ஒரு நாளைக்கி ப்ரோ
எத்தன ரோல்ஸ் ராயல்ஸ் ப்ரோ வாங்கி வச்சிருக்கிறீங்க வீட்ல
ப்ரோ என் என்ன ப்ரோ ரோல்ஸ் ராய்ஸ் பத்தி பேசுங்க ப்ரோ உலகமே நம்மள் தா ப்ரோ என்ன ப்ரோ நீ ரோல்ஸ் ராய்ல்ஸ் பத்தி பேசுற உலகமே நம்மள்தா ப்ரோ இல்லும்மினாட்டி திரும்மா ப்ரோ அது நாங்க தா ப்ரோ எங்க தாத்தா தா அவரு
ஓ அப்ப உங்க தாத்தா ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் இல்லையா
ஆமா ப்ரோ ப்ரோ அது இன்னொரு தாத்தா ப்ரோ இது இன்னொரு தாத்தா ப்ரோ எங்க ப்ரோ ப்ரோ எங்க பாட்டி நாலு பேர வச்சுன்ருந்தாங்க ப்ரோ எங்க பாட்டி நாலு பேர வச்சுன் இருந்தாங்க அதுல இன்னொரு தாத்தா இது இது என்ன தாத்தா ப்ரோ
ப்ரோ இலுமிட்டான் இலுமனாட்டினா ட்ரையாங்கிள் போட்டு உள்ள கண்ணு இருக்குமே அதுவா ப்ரோ
எப்ஸ்டின் இருக்கான்ல ப்ரோ எப்ஸ்டின்
ஆமா எப்சி நம்ம தலைவர் தா சொல்லுங்க ஆமா ப்ரோ
மாமா தா அவ எங்க மாமா தா அவ தாத்தாவோட பைய
ப்ரோ ன்ணா ப்ரோ அநியாயமா ஜெய்லயே கொன்னு போட்டீங்ளே ப்ரோ
ப்ரோ யாரு ப்ரோ சொன்னா உயிரோட இருக்கா தா பேசுறீங்ளா ஹலோ ஐ அம் ம் ஐன்சி ஆ ஐ யம் ய எப்ஸ்டின்
ப்ரோ ப்ரோ ப்ரோ வேணா ப்ரோ அவரு பயங்கரமான ஆளு ப்ரோ ஐலாண்டு கூப்டுவாரு ப்ரோ அப்றோ
ஆமா ரா அவ ஏ அம்மநாகா தம்பி என்னா ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ அவ நம்ம இந்த மாரிலா பேச கூடாது தவறான வார்தைகள் யூஸ் பண்ண கூடாது ப்ரோ
ப்ரோ வீ ஆமாா ப்ரோ வீண்ண ப்ரோ வி வி வி ப்ரோ அப்றோ ப்ரோ இலுமினாட்டிங்கிறீங்ளே ஏழு குடும்பங்கிறீங்க நீங்க ஒரு குடும்பமா ப்ரோ அதுல
ப்ரோ நாங்க தா ப்ரோ அந்த ஏழு என்ன ப்ரோ நீ நாந்தா ப்ரோ அதுக்கு ஹெட்டு நாந்தா ப்ரோ தலைவன் அதுக்கு என்ன ப்ரோ நீ
ப்ரோ அப்போ உங்கள பத்தி இந்த மதன் கௌரி அவங்கல்லா பேசுறாங்களே இதெல்லா நீங்க என்னன
ஆமா ப்ரோ அத விடு ப்ரோ ஜனநாயகன் பாத்தியா ப்ரோ
ஜனநாயகன் இன்னு நா பாக்கல ப்ரோ
அத விடு ப்ரோ மு க ஸ்டாலின் தானே இப்ப சி எம் மு ஆமா ப்ரோ ஆ எடப்பாடி சாமியா ப்ரோ இப்போ முதலமைச்சரு
இல்ல ப்ரோ தல்லபதி
தலவலி ஆமா ப்ரோ
ப்ரோ தல வலி இல்ல ப்ரோ தளபதி ப்ரோ
ஆம் ப்ரோ அதுதா ப்ரோ தளபதி பரோ அஜித் குமார் யாரு ப்ரோ
ப்ரோ அவர் வந்து இந்தியாஸ் நம்பர் ஒன் ரேசர் ப்ரோ அவரு காரு மேல கை வச்சாருனா காரு பறக்கு
ஃப்யூச்சரே அவர்தா ப்ரோ அவர் எப்டி சொல்லனுன்னா அவர் தா ஃப்யூச்சரோட பிரைம் மினிஸ்டர்
ப்ரோ என்னா ப்ரோ இலுமிநாட்டி ப்ரோ நீங்க சொல்றதெல்லா நடக்குங்றீங்க இலுமிநாட்டிங்றீங்க
அஜித் பிரதர்ம மோடி ப்ரோ
அப்போ கடவுளே அஜித்துங்கறதெல்லா உண்ம
ஆ அது உண்ம இல்ல ப்ரோ கடவுளே நாங்க தா ப்ரோ
ப்ரோ என்னா ப்ரோ அவர ஆக்கிடுங்க ப்ரோ கொஞ்சோ பா ப்ரோ பாத்து அவர கொஞ்சோ ஆக்கிடுங்க ப்ரோ
அவ இக்கிறா ப்ரோ பில்கா பய ப்ரோ அவ
ப்ரோ அவரு அஜித் ப்ரோ கடவுளே அஜித் அவரு
ஆ ப்ரோ ஆ ப்ரோ ஓ வண்டியே ஓட்ட தெர்ல ப்ரோ அவனுக் கு நானு எஃப் ஒன் கூப்புடுவே அவ சரி சரி அவ ஏதோ சான்ஸ் கேக்குறானு குடுப்பே எஃப் ஒன்ல எத்துனு போயி அங்க இங்கனு விட்ருவா கேளு ப்ரோ அது கூட எத்து னு வந்து இன்ஸ்டால போட்ருவா அத ஏதோ பாராட்டுவா அத எஃப் ஒன்ல வண்டி ஓட்ட தெரியாம வெறு கிரௌண்ட் ப்ரோ அது அங்கேயே வண்டி ஓட்ட தெரியாம இடிச்சிட்றா இதுல அது எவ்ளோ க்ரோரு தெரியுமா அந்த க்ரோருக்கு கூட அவ கண்ல பாத்துருக்க மாட்டா அவ்ளோ க்ரோரு வண்டி அது ஃபோர்டுஸ் வெலல் ஏதோ அதுவே எத்துனு போய் அந்த மாரி பண்றா அவ ஆ நைன் லெவல் ப்ரோ நைன் ப்ரோ நா எங்ககிட்ட ரொம்ப வண்டி இருக்கு ப்ரோ என்டயு இருக்கு எனக்கு கத்து தரியா ப்ரோ நீ ஆ பய இருக்கட்டு ப ப்ரோ ப்ரோ ப்ரோ ப்ரோ ப்ரோ ஸாரி எல்லா ப்ரோ ஸாரி எல்லா வேணா ப்ரோ ரெண்டு செட் பூரி சொல்லு ப்ரோ
ப்ரோ ரெண்டு செட் ட்டு பூரி ப்ரோ மார்னிங் தா ப்ரோ சொல்ல முடியு நைட்டு பூரி எவ ப்ரோ சாப்புடுவா நீங்க சாப்டுவீங்களா
ப்ரோ அப்ப பரோட்டா சொல்லு ப்ரோ பரோட்டா முட்ட கலக்கி தெரிமா ப்ரோ முட்ட கலக்கியு பரோட்டா சொல்லு ப்ரோ ஹாப்பியா சாப்டுவோ
ப்ரோ முட்ட முட்டகலக்கி வேணா ப்ரோ சி சிக்கன்
ப்ரோ எங்க தாத்தா ஐன்ஸ்டைனோட மூள தா ப்ரோ சாப்புட்ணு
ப்ரோ அவரு மூள
ப்ரோ அவருக்கு வந்து ஏழாமறிவு ப்ரோ அவருதா அதுல அதுல போதி தர்மரா வருவார்ல போதி தர்மரா வருவார்ல அவரு தா எங்க கொள்ளுதாத்தா அவரு சூரியா வந்து கருப்பன் ப்ரோ அவ கருப்பா கூட வா சொல்வாங்க தெரிமா ப்ரோ
ஏ கருப்ப வாராண்டா அவ
ப்ரோ பாட்லா பாடாத கூடாது கூடாது கூடாது, ஆமா எங்க கேள்வி கேட்டு ரொப்பாருக்கு கோஸ்த்து அசல் அல்ல ஆம் ப்ரோ
ப்ரோ இப்போ நீங்க தா இலுமினாட்டிங்கிறீங்க அப்டியா ப்ரோ சேரி ப்ரோ
ஆமா இல்ல ப்ரோ ஆ ப்ரோ
ப்ரோ இப்போ நீங்க இலுமினாட்
ஒகே ப்ரோ கொடுக்கப்பட் ட நேரம் முடிவடைந்ததடுத்து மீண்டும் சந்திப்போம் ப்ரோ கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்ததொட்டு மீண்டும் சந்திப்போம் ப்ரோ
அடுத்த காலில் சந்திப்போம் ப்ரோ